ஓகே
ஆமா ஹலோ கேக்குது ம்
ம் கேக்குது சரி சரி படத்துக்குல்லா போவீங்களா
தமிழ் நகுரு
பழக்கமே இல்ல என்ன இப்டி சொல்லீங்க
எனக்கு புடிக்கும் ஆக்சுவலி எனக்கு வந்து புடிக்கும்னா ரேரா எப்பயாதா போவோ நாங்க எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி அ எப்படியாதா போவோ சரி ஓகே எப்படி வேனா எ ஹஸ் அப்பனுக்கு வந்து அந்த தேட்டர்ல போய் பட பாக்கறதுங்கிறதே பிடிக்காது
அப்படியா
அதனால நீங்க ஒன்னா நெஜமாவே நெனைப்பீங்க உண்மையா நப்ப நெனைப்பீங்க இப்போ எங்களுக்கு ஃபைவ் இஸ் ஸ் முடிஞ்சு சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு நாங்க இப்ப ரீசன்டா இந்த ஆறு வருஷத்துல இப்போ ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி படத்துக்கு போனோ என்ன படனும் தாய்க்கிழவி
அப்படியா
அதுவும் ஆ இவங்க படத்துக்கே கூட்டிட்டு போகமாட்டேக்கே நான் கேட்டேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த தேட்டர்ல ஒர்க்காந்து அதாவது என்னத்த படம் பார்த்துட்டு அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க எங்க வீட்ல அதனால் அவங்க தேட்டருக்கே கூட்டி நான் கேட்பேன் படத்துக்கு வாங்கல ஒரு தடவ எனக்கா வாங்க நீ மூணு நரம் உட்காந்து எப்படித்தான் இத பாக்குறீங்கன்னே தெரியல போ அப்படிப் பாரு
ஆ அதுக்கேத்த மாதிரி படமா போனா நல்லா இருக்கு
அவங்களுக்கு என்னமோ அதல இன்ட்ரெஸ்டே இல்ல எங்க வீட்ல அவங்களுக்கு வேறைய எங்க சரி எங்க அண்ணி தா படத்துக்கே ஒரு தடவை கூிட்டு போல நம்ம போனல அப்பின் சொல்லிட்டு பற ஃபேமிலியா டிக்கெட் போட்டதுக்குப்புறம் எங்க அத்த மாமா எங்க எங்க அண்ணி எங்க அண்ணே எல்லா நாங்க நான் எல்லா சேர்ந்து போனது தான் தாய்க்கிளவி
அப்படியா ம் கல்யாணான பூசுல கூட போலையா
அதான் சொன்னேன ப்ரோ கொரோனா ஆய்டுச்சு
லாக்டவுன் போட்டாங்க லாக்டவுன் போட்டாங்க ஒரு வருஷம் அவ்ளோதா அதுக்கிட்ட பாப்பா பிறந்துட்டா அவ்ளோதா அப்படியே டைம் அப்படியே போச்சா அப்றம் தியேட்டர் கு போணுங்கிற அந்த இதே வர்ல யோசனையே வர்ல
ஓ சரி சரி ஓகே ஓகே
அவ்ளோ தான் மேரேஜு பறகு மேரேஜ பறகு இந்த நறைய விஷயங்கள தியாகம் பண்ணியாச்சு
ம் சரி சரி ம் நல்லதான் ஆனா மேரேஜ் முடிஞ்சதுக்குப்புறந்த அந்த ஒரு கொஞ்சம் நாள் அது ஒரு நல்லா இருக்கும் தேட்ரு ஹனிமூன் ட்ரிப்பு அப்புற ட்ரிப் ம் அத கொரோனா பேட்ச்சு அத கொரோனா பேச்சில டென்த டுவல்த்லாம் பாஸ் ஆனங்க அரிய வச்சுலாம் பாஸ் ஆனாங்க அது மாதிரி வந்து கொறனா பேச்சல கல்யாணோட எல்லாம் பாவம் ம் ம் அது மாதிரி பாவனே கொரோனா பேச்சு கல்யாணம் பண்ணாங்களா ம் அது எப்டியு கொர்னா முடியரது குல்லாடியும் பேபிஅந்த மாரி ஆயிரு அதுக்கப்புறம் சுத்தமா போ முடியாது
அப்டியே போய்டுச்சு எதுமே எங்க்யுமே போவல மேரேஜ் முடிஞ்சி சொந்தக் காரங்க வீட்டுக் குன்னு எங்க்யும்
ஆ ஆ சேரி சேரி
டொண்ட்டி டேஸ் கேப் இருந்ததால நா ஒர்க் பண்ணிட்டுருந்ததால ஆக்சுவலி மேரேஜ் முடிஞ்சி ஒரு டென் டேஸ்ல் திரும்பு நா ஸ்கூலுக்கு போற மாரி இந்தது பசங்களுக்கே எக்ஸாம்ம கம்மி பண்ருந்த இருந்தது
ஓ சேரி சேரி ஓகே
அவுங்களுக்கு போய் எக்ஸாம்மு முடிச்சு குடுத்துட்டு இங்கே வந்தே மதுரைக்கு வந்ததுக்குப்புற திரும்ப எங்க்லு கம் அப்டே ஸ்டாம் அந்த என்ன சொல்றது கொரோனா இல்யா அந்ததானே அப்டியேய் அப்படின்னு சொல்ட்டாங்க
ஓ சேச்சு
அவவ் அதோடு முடிஞ்சிருச்சு அதோடு முடிஞ்சிருச்சு அவ்ளதா எங்கயுமே போகல வீட்டுக்குள்ளே போர் அடிக்கு மோது அந்த மாடில சுத்த வீட்லுக்குள்ளேயே நடக்க டிவி பாக்க போன் பாக்க இப்டிதா போகுதுங்
ஆ அப்படியா டிவில ஆனாவ் இதுவரே ஃபுல் படம் பாத்துருக்கீங்களா
நா படம் பாப்பே
ஓ நம்மொரு படத்தையு விடுறலையாப்ப
நா படம் பாக்கண் எங்க வீ எங்க ஹஸ்பண்ட் தா பாக்க மாட்டாங்க இப்ப எப்போ கொஞ்ச நா சொல்லிஸ் சொல்லி என்ன பண்றாங்க கொஞ்ச ஃப்ரீயா இருக்குற டைம் ஏதாவது ஒரு ஹாரர் மூவி மாதி ஃபோன்ல எதாவது படம் பாக்குறது
ஓ சேர்
ஹோம் தேட்டர் மாரி செட் பண்ணி வச்சுட்டு அ இப்பப்போ வீட்ல ஒக்காந்து கொஞ்ச பாக்குது பேய் பட எதாவது பாக்குறது
ஓ சேர் சேர் சேர் சேர் பசங்க தா மோஸ்ட்லி வந்து தேட்டருக்கு போவா அதுக்கு போன்ஜ் வெலி ஆசப்படுவாங்க ஆனா அவங்க அதுவே வந்து து இல்லன்னா அப்பொ ஒன்று பயில ஒங்கள கூட்டு போறது கஷ்டந்தா
எங்கிடயாது கிரிக்கெட்னாற பழக்கங் கெடையாது கிரிக்கெட் பாக்குற பழக்க கெடையாது
ம் ம் அப்ப ரொம்ப கஷ்டமாச்சே
அவங்க வந்து ஆனா என்ன சொல்றது ஆ அவங் போ வந்து என்ன சொல்றது ஏ ஷஸ்பண் வந்து நல்லா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்கேயாவ் போணுனா எதாவ் ஹில் ஸ்டேஷன் போறத் இந்த மாரி அவங்களு ட்ராவல் பண்றது ரொம்ப புடிக்கு
ஓ நீங்களு போயிக் போவீங்களா
ஆனா இல்ல நா போனதுல்ல பசங்களோட சொல்றே அப்டி டைம் வந்து அப்படி ஸ்பெண் பண்ணிருக்காங்க பசங்க கூட இந்த ட்ராவல் ப இப்போ கொடைக்கானல்க்கு
ஆ ஆ ஆ ஆ சேர் சேர் சேர் சரி ஏ நீங்க மட்டு ஏ போமாட்டீங்க
நமக் பசங்கள வச்சுட்டு எங்கயு போக விருப்பு இல்லியே எங்கயு போனா இவங்களுக்கான இது திங்ஸ்ஸு ஃபுல்லா பேக் பண்ணி இவுங்க்கான இது கரெக்ட் பண்ணி அத பண்றுதுக்குள்ள நமக்கு அதுலே டயர்ட் ஆயிரு
சேர் சரி நாங்கலாம் பாத்தா வருத் ம் ம் ம்
பசங்க்ளோட திங்சு யோசிச்சு இது பண்ணி அதனால்ப் போவா போல ஆனா கொஞ்சோ கொடைக்கானல் போலா அப்டிங்கற இப்ப கொஞ்ச வளந்துட்டுறாங்களு பசங்க அதா கொஞ்சோ கொடைக்கனல் போலா அப்டின்னு நெனைச்சிருக்கோ ஸ நெக்ஸ்ட்டு வீக்கு நெக்ஸ்ட் லீவ் விடும்போத் போய்ட்டு வரலா அப்பின்ற
சேர் சரி பைக்ல போங்க நல்லாருக்கு
பைக்ல தா எ ஹஸ்பண்க்கு பஸ்ல ட்ராவல் பண்றது பிடிக்காது
ஓ அப்படியா
பஸ்ல டிராவல் என்ன பஸ்ல பஸ்ல போறீங்க அவங்க எவ்ளோ லாங்கா இரு தாலு பைக்ல போய் தா பழக்கொ
பின்னால வந்தா ஒக்காந்துக்கிட்டுதே போணு எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இதே பைக்ன்னா அவங்க நெனச்ச நேரத்ல த்ல நிண்டுக்லா நெனைச்ச நேரத்ல இருந்து சாப்ட்டுக்லா அந்த மாரி எல்லாமே இருக்கூ
ஏங்க இங்க இருந்தே நாங்க எங்க ஊருக் கு பைக்ல தா போவோ மூணு மண் நேர டிராவல் பைக்ல தா போவோ
அப்டியா ம்
ஏ ஏ பசங்களுக்கு அதுதா பிடிக்கு பஸ்ல பஸ்ல வேண்டா நல்லா இல்ல நம்ம பைக்ல போலா அப்டினு கொஞ்சொ நீங்க சொன்ன மாரி அங்கங்க ஸ்டாப் பண்ணி ஏதாவது ஸ்நாக்ஸ் கடய பாத்தா நொறுக் கியே அப்டியே குடுத்துட்டு சாப்ட்டுட்டு அப்டியே வர்றது அதனால அவங்களுக்கு அது ஜாலியா இருக்கு
ஆனா பிள்ளைங்கள வச்சிட் பைக்ல போறது கொஞ்சொ அவெங்க பாட்டுக்கு தூங்குனாங்கன்னா என்னா பண்றது அதுதா கொஞ்சொ ஒங்களுக்கு இதாருக்
அத அதுக்கு சேப்ட்டியா ஏ ஹஸ்பெண்ட் என்ன பண்ணிருவாங்க எங்க லக்கேஜ்ஜ எனக்கு பின்னாடி வச்சிருவாங்க நா சாஞ்சி வச்சுக்கிட்டேன்னா பாப்பா புடிச்சிப்பே இல்லேன்னா முன்னாடி முன்னாடி டேங்க்ல பேக் வச்சுக்குருவாப்ல. பாப்பா முன்னாடி படுத்து தூங்கிருவா. பேக்ல படுத்து தூங்கிருவா.
ம் ம் சேர் சேர் சேர் சேர் எல்லாமே பிளான்டோடதா அப்ப ம்
அததுக்கு ரெடியா என்னென்ன பண்ணணுமோ ரெடி பண்ணிதா போவோ.
ஓ சேர் சேர் டிராவலர் பண்றனால உங்கள்க்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதனால அப்டி இப்டி மூவ் ஆன்
ஆமா அவுங்ளுக்கு அதா சொல்றனே தோ ஏ ஹஸ்பண்க்கு வந்து பைக்ல பஸ்ல போறது அவ்ளவா பிடிக்காது பை
ம் ஓ சேர் சேர் சேர் சேர் ம் கர்ட்டு என்னா ஒர்க் பண்றாங்க
அவுங்க இதுக்கு எலெக்ட்ரிக்கு இது ஃபுல்லா கட இது பண்ணி கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்ருக்காங்க
ஓ சேர் சேரி ஓகே ஓகே அப்பன் டபுளா அதுவுமே ரெகுலரா பைக்ல போயிர்றனால அ பேருந்து இதாயிரு உங்களுக்
ஆமா அதுவே அவுங்குளு
ஆ ஆ ஆ சேர் சேர் பரவால்ல ஆனா ட்ரிப்பு போயிர்றாங்க அப்புடிதா நாங்களுமே அ ப்டிதா நாங்கல்லா வந்து ட்ரிப்பு போகாமல்லா இருக்க வாய்ப்பே இல்ல ம்
பசங்க நீங்க சொன்ன மாரி குற்றாலம் இந்த மாரி போம்போது கொஞ்சொ ஜாலியா
ஆமாமாமா ரொம்ப ஜாலியா இருக்கு போயிட்டு ஜாலியா சு த்தரமா ஜாலியா வந்தமா நல்லா சாப்ட்டோ அது நம்மளே சமச்சு சாப்ட்றனால அப்டியே ஒன்னு அ குளிக்க குளிக்க சாப்ட சமைக்க அப்டியேதா
அது இத விட ரொம்ப ஜாலியாரு
ஆமா ஆமா
அந்த எடோ வேற சூடா சமச்சி சாப்புடும்போது அந்த கிளைமேட்டுக் அதுக்கு சூப்பராருக்கு
க்கா ம்மா அது பசெங்க கூட சேந்து ஒன்னா போய் குளிக்கிறது ஆ
அங்கயுமே நெறையா குற்றாலத்திலிமே உள்ள லோக்கல்ல இருக்றவங்களுக்கு வந்து நறையா எடந் தெரியு
ஆ ஆமாமாமா ம்
இங்கத்து வந்து இப்ப மெயின் அரு
மெயின் அருவி ப்ளஸ்ப் ஓல்டு ஃபால்ஸு ப ம்
ஆ இந்த இதுதா தெரியு ஆனா அங்க இருக்றவங்க நாங்க எ உள்ள டேம் எல்லாருக்கு அங்கல்லா உள்ள ஃபால்ஸ் அங்கல்லா
ஆம் ஆமா குண்டாறு டேம்லா சொல்லுவாங்க ம் அது ஆமா ஆமா அது உள்ள நடந்து போணு இல்லானு ஜீப்ல போணு
ஆமா அங்க லோக்கல்ல இருக்றவங்க போவாங்க அவுங்களுக்கு மட்டு தெரியாது
ஆமாமா ம் ம் நாங்க மோஸ்ட்லி வந்து ஒன்டே ம ட்டுதா லோக்கல்ல சுத்துவோ மீத ரெண்டு நாளு வந்து பால் அருவி கும்பாரட்டின் சொல்லி கேரளா பாட்ரு அங்குட்டு போய்ர து எந்திர்ச்சு ஒரு குளியல எதாச்சு ஒரு ஃபால்ஸ்ல போட்டுட்டு
ப்பராருக்கு அங்கதா
ஆமா ஆமா வந்து அப்டியே சமைச்சிட்டு காலைலியே சமைச்சிர்றது ஆ மணி ஏழு மணிக்லா சமைக்க ஸாப்ட் பண்ணம்னா ஒரு எட்டு மணிக்ல சமைச்சிட்டு அப்டியே கெளம்பி வண்டியில ஏத்தி வெச் ட்டு போணம்னா அப்டே குளிச்ட்டு அங்க பே சாப்ப டமா அது ஒரு தோப்புக்குள்ள ஒக்காந்து சாப்பறது அது ஒரு நல்லாருக்கு
ம் அது ஒரு ஃபீல்
ஆமா எல இலன் சொல்லி விரிச்சு அப்டே பசங்க கூட உக்காந்து அப்டே எல்லாமே பசங்கள்லா ஆக்கி சா ப்பறது அது ஒரு இது
ஃபேம்லியா நீங்க இப்ப நீங்க ஃபேம்லியா எ ங்கியும் போவோம் பசங்களோட குரல்தா உங்குளுக்கு இதா பிடிக்கும் ஃபேம்லியா போயிர்க்கீங்ளா
ஃபேம்லியானா போயிருக்கே ஃபேம்லியெல்லா ஆனா வந்து அது அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து இதா இருக்காது அவ்ங்கள எப்புட்ரா பாதுகாத்து கொண்டு போயிட்டு வரதுன்தா தோணு
செத்தாங்க
ஆமா அதுலயே நமக்கு டைம் பாஸ் போயிரு அவுங்களுக்கு எதாச்சு புடிச்சத வாங்கி குடுக்கணு அவுங்களுக்கு எப்டியாச்சு நல்ல சாப்பாடு கால்ல ட்ரைன் நிப்பாட்டி சாப்பாடு வைக்கணு அப்டியே வந்துதா போகு
செரி செரி செரிங்
மத்தபடி வந்து பசங்களா போனா நம்ம வாட்டு நம்ம நிம்மதிக்கிருப் போ நம்மளோட அம்மாலா போனா அம்மா கூடலா போனம்னா அவ்ங்களே எப்டி
அது அ அது உண்ம கண்டிப்பா சொல்லிருக்காங்க அங்க போகாத இங்க போகாத அப்டிக்க ஆழமா இருக்கு அந்த எட ஆழ மா இருக்கு அங்க போய் குளிக்காதீங்க இ
ஆமா ஆமாம்மா ம் அது லேடிஸ்னு வேற போம்போது அவுங்கள சேஃப் பண்றது அவுங்களுக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்றது சாப்பாடு வாங்கி குடுக்கிறது அதுலே வந்து நம்மள அப்டியே பாத்து பாத்து போறதுலே அதுலே நம்மளோட என்ஜாய்மெண்ட் இருக்காது அவுங்க கூட போனா
அதனாலதானே கல்யாண்த்துக்கு பெறகு நெறையா பாய்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறாங்க
ஆமாம்மா அவங்ககூடே போய்ட்டா நம்மள யாரு கண்டுப்பா நம்மவாட்டுக்க நம்மதாண்டா ராஜா அப்டின்ற மாரி ராஜ்
அது ஃபேம்லியோட போனா ஃபேம்லிய கேர் பண்ணிக்கிட்டு இரு போ இது ஆ இப்டி போயிட்டா நம் ம்மளயா நம்ம மட்டுந்தானே பா
ஆமா அப்டின்ற மாரி நம்மவாட்டுக்க போயிட்டு வந்துருவோ ம்
செரி சேரிப்பா ஆ ஓகே ஆ ஓகே